ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானுங்க கொஞ்சோ படிக்கிற வேல இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சோ நேரம் படிச்சுட்டு இருந்தேங்க
ஆமாங்க நீங்க எப்பமே படிப்பீங்களா
எப்பவுமே எல்லா படிக்க மாட்டேங்க எப்படியாச்சு எனக்கா ரொம்ப போர் வச்சது அப்படின்னாதா புக் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க
அப்டிங்களா எக்ஸாம்காக படிச்சிட் இருக்கீங்களா
ஆமாங்க படிக்கணுன்ற ஆர்வ இ இருக்கு ஆனா என்னன்னா வந்து மைண்டு வந்து சேரி இருக்க மாட்டேங்குது அப்படி இல்லைன்னா உடம்பு வந்து ஆ அதுக்கு ஏத்த மாரி ஒத்து குடுக்க மாட்டேங்குது அதனால அப்படியே டைவேர்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு
சேரி சேரிங்க நம்மளுக்கு உடம்பு வந்து கொஞ்சோ டயர்டா இருந்தா கூட பிரச்சன இல்லைங்க ஆனா மனசு வந்து இருந்துச்சுன்னா அத நம்மளால எந்த வேலையுமே பண்ண முடியாதுங்க
கண்டிப்பா அப்படி தாங்க போகுது முயற்சி பண்றே நானு படிக்கத்துக்கு எல்லாமே எடுத்து வைக்கிறே அ ஒரு அஞ்சு நிமிஷ மேல வந்து உட்காந்து படிக்கணும்னா அந்த எண்ண வரவே மாட்டேங்குது எதனா ஒரு யோசன வருது எதனா ஒரு பிரச்சன வருது அப்படியே ஓடிடுதுங்க ஆனா இப்பல்லா கொஞ்சோ கொஞ்சமா இரு படிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க
ஆமா ஆமாங்க உங்களுக்கு வந்து யாருன்னா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கல்லலைங்க இப்ப யாருன்னா படிச்சு அதனா ஆ நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க அந்த மாரி உங்களுக்கு ஒரு ஊக்கமா நீங்க எடுத்துட்டு படிக்கலாம்ங்க அந்த மாரி யாருனா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
கேள்வி பட்டிருக்கேங்க பாத்துருக்கே நாம் ஆனா வந்து அந்த அ ன்றது அவ்வளோ வர மாட்டேங்குது முதல்ல வந்து நம் நம்பள நம்ப ஸ்டடியா இருக்கும் சொல்லுவாங்கள அந்த ஸ்டடி மைண்டு இன்னு வரல ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற தெரியல தெரியலனு உ்காந்துட்டு இருக்க கூடாது கொஞ்சமாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணு அப்போதா நம்பிக்கை வரு இப்போதா கொஞ்சோ கேள்விப்பட்டாங்க கொஞ்சோ எல்லாமே பார்த்தே கொஞ்சோ படிச்சே நம்ம ஒண்ணுமே மே தெரியல ஒண்ணமே தெரியலனு உக்கான் த வேலைக்காவது கொஞ்சமாசு முயற்சி பண்ணு அது க்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன தெரியலனாலு பரவால சும்மாவாச்சி ஓக்காந்து ப அப்படிங்க அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சோ மண்டையில நிக்கு அப்படனு சொல்லிட்டு புக்ல படிச்சே அதுக்காக இப்பதாங்க முயற்சி பண்ணட்டு இருக்கே
ஆமாங்க இப்ப உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து நா இப்ப வந்து மேரேஜ் ஆனதிலிர்ந்து ஒரு விஷயோ பண்ணுவேங்க என்னன்னா எனக்கு ஏதோ வந்து ஆ மனசு செரியில்ல அதுக்கப்புற ஏதோ எனக்கு வந்து பிரச்சன அப்டின்னா நா என்ன பண்ணுவேன்னா நம்ம வந்து அத ஒரு மொமெண்ட் நம்ம எடுக்கணுங்க அப்படியே உக்காந்து யோசிச்சுட்டே இருந்தா ஃபுல்லாவே யோசிச்சிட்ருப்பே அப்டிதாங்க வீட்டு வேலையுமே அப்டிதாங்க என்ன இவ்ளோ வேல இருக்கு இது எப்பிடி நம்ம வந்து பண்ணி முடிக்க போறோ அப்டின்னு நா யோசிச்சிட்ருந்தன்னா யோசிச்சுட்டேதா இருப்பே ஆனா நா ஒண்ணு எடு த்து சரி இப்பத்தக்கி ஒரு ஒரு டுவெண்டி நம்ம வந்து ந இப்ப வந்து ஒரு சொல்லுவாங்கல்லங்க எதுமே பண்ணாதுக்கு எதனா பண்ணலா அப்டி சொல்வாங்கல்ல அது மாரி நா என்ன பண்ணுவே கிச்சன் ரொம்ப கலஞ்சிருக் கு அப்ப ஏன் மைண்ட்ல வந்து நா வச்சுப்பே இப்ப வந்து கிச்சன் ரொம்ப கலஞ்சிருக்கு புரியுது உன்ன பண்ண முடியலன்ட்டு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாத ஒரே ஒரு டுவெண்ட்டி மட்டு ஒரு ஐட்டம்ஸ் வந்து நீ வந்து எடுத்து கிளியர் பண்ணணு டுவெண்ட்டி குட்டி குட்டியா பண்ணனு அப்டின் நா என் மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணிப்பே அப்ப என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த மேட மேல இருக்குதுல்ல அந்த பொருள் வந்து அந்தந்த எடத்துல எடுத்து வச்சிருவங்க. அது வச்சவுன்னே பரவால்ல நம்ம எதோ ஒரு பெரிய ஒரு விஷயோ பண்ணிட்டோ பெரிய விஷயோ இல்லதா ஆனா நம்ம மனசுக்கு நம்ம ஏதோ ஒன்னு பண்ணிட்டோ அடுத்து இதே மாரி நம்ம எதனா ஒரு டைமர் மாரி செட் பண்ணிருவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்குள்ள இந்த டாஸ்க் நம்ம முடிச்சிடணு அப்டிதாங்க நா பண்ணுவே சில டைம்ல நம்மளே நம்மள மைண்ட் லெவல்ல மோட்டிவேட் பண்ணனு ஆ இது வந்து கேக்க மத்தவங்களுக்கு வேண்ணா சிரிப்பாவு இருக்கலா ஆனா அந்த மாரி நம்ம ட்ரை பண்ணி பாத்தன்னா செரி செரிங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாத்தா நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ற மாரி இருக்குங்களா அதுக்காகதா உங்களுக்குமே சொன்னே நீங்களு அப்டிதா எதுமே படிக்க முடியல யோசிக்காதீங்க அட்லீஸ் நம்மளால இப்ப நம்மளுக்கு மூடு இல்ல ஆனா ஒரு நோட் எடுத்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோ ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஆர்வத்துல வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஜஸ்ட் வந்து ஒரு டென் பாய்ண்ட்ஸ் மட்டு நம்ம எழுதி படிப்போ அப்டின்னு சொல்லிட்டு இங்க எதோ டென்னோ ஃபையோ இல்ல டூவோ இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோ அப்டின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிப்பீங்க.
கண்டிப்பாங்க நானுமே இப்பல்லா அப்டிதாங்க பண்றே ஏன்னா எதுமே தெரியல தெரியல அப்டின்னு க்காக நமக்கு படிக்கவே மைண்ட் இல்லனாலு ஒரு அஞ்சு நிமிஷோ எப்டியாச்சு படிப்பேங்க அதே படில உக்காந்து அஞ்சு நிமிஷோ பிரேக் விடுவே சோ படி சோ ஒரு அஞ்சு நிமிஷோ பிரேக் விடுவே படிக்கும் போது வந்து நம்ம மைண்ட் வந்து ரொம்ப வந்து வேல செய்யு அப்ப ரெஸ்ட் வேணுங்கறதுக்காக சும்மா ஒரு வாக் போவே அப்டி இல்லனா போய் அம்மாக்கு வந்து ஒரு எதா ஹெல்ப் பண்ணணுனா சும்மா போய் பேசிட்டு வருவே போய் தண்ணி எட்த்து குடிப்பே அந்த மாரி கொஞ்ச கொஞ்ச நேரோ டைவர்ட் பண்ட்டு கொஞ்ச கொஞ்சமா படிப்பே நா அந்தமாரிதா நா இப்போ டைவர்ட் பண்ணி கொஞ்ச படிக்க ஆரம்பிச்சிருக்கே
செரி செரிங்க நீங்க வந்து கொஞ்ச நேச்சரோடையுமே கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து படிக்கிற ஒரு ஆர்வோ வரு நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுக்குள்ளயே ஒரு ரூம்குள்ள அடைஞ்சு படிக்காம என்ன பண்ணுங்க கொஞ்ச ஓபன் ஸ்பேஸா வந்து ஒரு வென்டிலேஷன் இருக்கிற மாரி நீங்க மாடியில போய் வந்து ஒரு காத்தோட்டமா வந்து படிங்க ஒரு
அப்பிடிதாங்க முயற்சி பண்ணே ஆனா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க காலை
கொஞ்ச ஈவி்னிங் டைம் இல்ல வெடிகால அந்த மாரி பண்ணுங்க
அதுதாங்க காலைல ஆறு மணிக்கு போவே ஒன்பது மணி வரைக்கு உக்காந்து படிப்பே ஏன்னா ஒன்பது மணினாலே வந்து செம வெயில் வந்துடுங்க அதுக்கு மேல வந்து அங்க உக்காரவே முடியல ஒரு டென்ட்டு அந்த மாரி எதனா இருந்தா கூட உக்காந்துக்கலா அதே மாரி நீங்க சொல்ற மாரி சாயந்திரமு போய் உக்காருவேங்க நல்லா காத்தோட்டமா இருக்கு ஆ தூங்குற மாரி இருக்கு ஒரு சில நேரத்துல அந்த நேரத்துல வந்து எந்திரிச்சு நின்னு நடந்து வாக்கிங் போயிட்டு புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பேங்க
செரி செரிங்க ம் எ நானுமே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்லா படிக்கும் போது ஆ தெனமு என்ன பண்ணுவேன்னா காலைல வந்து எழுந்து மாடிக்கு போயிடுவே அந்த சில்னஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கு அப்ப என்ன பண்ணுவே ஒரு பாய் பெரிய பாய் எடுத்துனு போயிடுவங்க கொஞ்ச நேர வந்து என்னனா நம்ம வந்து படுத்துருவே பில்லோ எல்லா கூட எடுத்துப்ப எங்க அம்மா கேப்பாங்க நீ படிக்க போறியா இல்லன்னா படுத்து தூங்கபோறியானுதா ஆ நா படிப்பே அதே டைம்ல ஏ படுத்து ரிலாக்ஸா பண்ணுவே அப்டின் சொல்லிட்டு பாயி பெட்ஜிட்லா எடுத்துட்டு போயிடுவெங்க போட்டுட்டு கொஞ்ச நேர படுத்துக்கிட்டே பாத்துட்ருப்பேங்க நம்ம ஆ படிக்கிறத அப்புறமா கொஞ்ச நேர எழுந்து நின்னு படிப்பே அப்ற கொஞ்ச நேர உக்காஞ்சு படிப்பே அதுக்கப்ற கொஞ்ச வேடிக்க பாத்துட்டே நா படிச்சத சொல்லி சொல்லி பாப்பே நடந்து நடந்துட்டே படிக்கும்மோது நம்ம ரொம் ப அதாது ஒரு விஷ்யத்துல ரொம்ப ஈடுபாடா ஒ அந்தளவ்க்கு ரொம்ப டெப்த்தா போயிடுவோ அந்த படிப்புல சோ அந்த மாரிலா படிக்கும்மோது நெறைய விஷ்யங்கள் வந்து நான் வந்து இது பண்ணிருக்கே இன்னோனு வந்து பாத்தீங்னா நம்ம படிச்சத வந்து நி‌ நினைவு படுத்தி ட்டே இருக்கனு
கண்டிப்பாங்க நாலு நாளைக்கி அதாங்க நாலு நாளைக்கி ஒரு தடவ வந்து படிப்பேங்க என்னனா ஒன் ஃபோர் செவன் சொல்ட்டு ஒரு ட்ரிக்கு சொல்வாங்கங்க என்ன அப்டின்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு டே நம்ப படுச்சோனா அது நாலாவது நாள் படிக்கணுன் சொல்வாங்க திருப்பி அத ஏழாவ்து நாள் படிக்கணுன்னாங்க அதுக்கப்றொ வந்து திருப்பி வந்து நாலு நாள் கழிச்சி படிக்கணு ஏழு நாள் அந்த மாரி படிச்சதே நா ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பேங்க ஏனா அப்பதா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மண்டைல நிக்கு அதுக்கப்ற வந்து நம்ம வந்து ஒரு டைமிங்கப்றொ நம்ம அத திருப்பி பாக்கணுன்ட்டு அவசியமே இருக்காதுங்க இதுதா இது அப்டின் கரெக்டா மனப்பாடம் ஆயிடுங்க அந்த மாரிதாங்க நானுமே படிப்பே
ஆமாங்க நம்ம இன்னோன்னு வந்து பாத்தீங்னா நறை எழுதி எழுதி படிக்கணுங்க படிச்சாதா வந்து நம்மளுக்கு வந்து நறைய வந்து விஷயங்கள் வந்து நம்ம லேர்ன் பண்ற மாரி இருக்கு சோ அதனால வந்து நா வந்து நறை ய வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவெங்க எக்ஸாம் அப்பல்லா ஆ இதுக்கு காரணமே வந்து நா எழுதி எழுதி படிப்பேங்க எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்ச தமிழ் சொல்லுங்க சொல்லுங்க ஸ்டார்டிங் வந்து தமிழ்ல அந்த அளவு வராதுங்க நா வந்து என்ன பண்ணுவன்னா ரொம்ப எழுதி எழுதி அந்த எழுத்து பிழை வரக்கூடாதுன்றக்காக எல்லா சப்ஜெக்ட விட தமிழ்ல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவெங்க ரொம்ப எழுத்து பிழை வருது அப்டின் தெருஞ்சிடுச்சா ஆனா நா எழுதி அத ப அத வந்து பயன்பாட்டுல கொண்டு வந்து அதுக்கப்றொ என்ன னா ஆ எக்ஸாம் எழுதும் போது எல்லா சப்ஜெக்ட விட தமிழ்லதா எனக்கு நறைய மார்க் வந்துச்சு அந்த அளவுக்கு நா வந்து என்னோட ஹார்ட் ஒர்க் தாங்க அது வந்து ஒரு ரிசல்ட்டா எனக்கு வந்து கெடச்சிச்சுங்க
பரவால்லங்க நீங்க சொல்றது வந்து ஒரு நல்ல ஐடியா தா ஆனா நா எழுதுறதுல ரொம்ப சோம்பேறிங்க நோட்ஸ் எடுக்கற்துக் கூட ரொம்ப சோம்பேறிப்படுவேங்க ஆனா நீங்க சொல்லப்போ அது வந்து எழுதுறதுன்றது நல்லா பழக்கொன்றது வந்து எனக்கு தெரியிது இனிமேட்டு வந்து நானு கண்டிப்பா வந் து படிச்சே அப்டின்னாலு ரிவைஸ் பண்ணி மண்டைல ஏத்திக்டாலுமே கண்டிப்பா வந்து எழுதி எழுதி கொஞ்ச பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றேங்க நல்ல ஒரு ஐடியாவ குடுத்துருக்கீங்கங்க
ஆமாங்க எப்பமே சின்னதா ஒரு நோட்டு வச்சுக்கோங்க நீங்க அது எழுதுறதே வந்து பாத்தீங்னா அழகா எழுதுங்க ஒரு ரெண்டு கலர் மட்டு யூஸ் பண்ணுங்க பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணிட்டு சாரி பிளாக் அண்ட் ஒயிட்டு கெடையாது பிளாக் அண்ட் ப்ளூ அது வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு ஹெட்டிங்ஸ் வந்து பிளாக் கலர் ப்ளு கலர் வந்து நார்மல் ரைட்டிங்க்கு வந்து நீங்க அந்த பாய்ண்ட்ஸ் ஒரு புல்லட்டின் மாரி போட்டு ஸ்டார் போட்டு நீங்க வந்து அந்த பாய்ன்ட் பாய்ன்ட்டா எழுதி நீங்க வந்து ஆ படிக்கும்மோது இன்னு நல்லா ஞாப இருக்கு இன்னொன்னு பை சாட் மாரி வரைங்க இல்லன்னா நீங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் லெட்ரு மட்டு ஞாபக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லா நம் ஞாப வச்சுக்கனு இந்த லெட்ரவே நீங்க வந்து ஒரு கோட் வேடு வ கோட் வேட் மாரி நீங்க வந்து ஆ எழுதிக்கினிங்கனா இப்ப நாலு பாயிண்ட்ருக்கு கே ஒய் எம் அப்டின்னு அந்த பா அ ஸ்டார்ட் ஆகுதுனா ஃபர்ஸ்ட்டு லெட்டர் நீங்க என்ன பண்ணு அத அத எழுதி வச்சுட்டு அது ஒரு கோட்வேடு இந்த கான்செப்ட்னா இந்த ஒரு கோட்வேட் அப்றொ நீங்க வந்து டய்கிராம்ஸ் மூலியமாவு இல்லன்னா ஒரு ஒரு ஜஸ்ட்டு நம்மளுக் தெருஞ்ச பிக்சர் வரையலா ட்ரீ போட்டு அந்த ட்ரீல வந்து நம்மனா நம்மளுக் அது வந்து நம்ம போய் எக்ஸாம் எழுதும்மோது அதெல்லா நம்ளுக்கு ஞாபக வரு இந்த கான்செப்டா இது நம்ம ட்ரீ போட்டு படுச்சோ இந்த கான்செப்ட்லயே வந்து நறைய வந்து ன இதுவல்லா இருக்கு அப்டி சொல்லிட்டு நமக்கு அந்த மாரி ஞாபக வச்சுக்லா
கண்டிப்பாங்க நானுமே அப்டிதாங்க பண்ணுவே நீங்க சொல்ற மாரி வந்து பெருசா எழுதாம ஷார்டா எழுதிட்டு அதுக்குமே ஒன்னு போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி வப்பாங்க இப்ப நீங்க கே ஒய் மி அப்டின் சொல்லும்மோது கவிதா ஒய் மி அந்த மாரி நா ஜஸ்ட்டு வந்து எனக்கே தோன்ற மாரி ஒரு ஷார்ட் கட் வந்து ஒரு ஸ்டோரி மாரி கிரியேட் பண்ணிட்டு ஈஸியா உக்காந்து அப்டியே படிச்சு எழுதிடுவேங்க எப்பவ்மே வந்து நம்ம வழவழான் படிக்கிறத விட இதுனா இது அப்டின்ட்டு ஒரு நாலு லைன் நம்ம புருஞ்சு வச்சுட்டோ அப்டின்னா ஈஸியா படிக்கற்துக்கு வந்து கொஞ்சோ ஆ கரெக்டா இருக்கு அதுனால நா இப்டி தாங்க படிப்பனே நெறைய வந்து ஸ்டடிஸ பத்தி எனக் கு வந்து ஆ இன்ஃபர்மேஷன்லா சொன்னீங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷொ நன்றிங்க
அ ஆமாங்க எப்பமே இந்த இந்த டிப்ஸ் எல்லா நம்ம யூஸ் பண்ணி படிக்கும் போது நம்மளுக் சீரியஸா எனக்கு நல்லாவே வந்து நம் நமக்கு ஞாப வரு ஆ நானுமே இது நெறைய என்னோட ரியல் லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிருக்கோ வெறு வந்து பாத்தீங்னா ஸ்டடீஸ் மட் டு கடையாதுங்க எந்த விஷ்யமாகட்டு வந்து இப்ப நம்ம வீட்டு வேலையே வ ந்து இந்த மாரி எழுதி வச்சுட்டு பண்ணோனா நார்மலா பண்றத விட எழுதி வச்சிட்டு இந்த டைமிங் இந்தந்த டாஸ்க் பண்றோனு பண்ணிட்டோன் வச்சுக்கோங்க சூப்பரா பர்ஃபெக்ட்டா வந்து நம்ம பண்ணி முடிக்கலாங்க சேரிங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்க கிட்ட பேசன்து அடுத்த அழைப்புல சந்தி
நன்றி